ஹலோ உம் கேக்குதா ஹலோ ஏ கேக்குதா உனக்கு
ஏ ஹலோ கேக்குதா இல்லையா ஹலோ
கேக்குது கேக்குது
ஏ ஹலோ கேக்தா இல்லையா கேக்குதா இல்லையா
ஆ எனக்கு கேக்குது உனக்கு கேக்குதா
ம் எனக்கு கேக்குது சொல்லு இன்னைக்கு ஸ்பெஷலா எது இல்ல ஏதாவ்து ரஷ்யங்கள பத்தி பேஸ்லா சத்த
அப்டி எல்லா இல்ல ஏன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு ஆ மெசேஜ் பண்ணிருந்தான் அதுக்கப்புறம் கால் பண்ணே நா
உம் ஏ ஒன்ட யாரோ ஹெல்ப் கேக்குறாங்களா இப்டி வழியா ஆண்டிக்கு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்டி இப்டின்ட்டு
உம் அப்பயு கேட்ருக்காங்க
ம் இல்ல என்ன கூப்ட்டுட்டு இருக்கல்ல எப்போமா சரி உனக் வந்தா வேல எ ததருவேன் வேல எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேல எடுத்து தருவ எனக்கு எனக்கு இங்கிலீஷே சரியா படிக்க தெரியாது அப்புறம் என்ன வா
அதெல்லா எங்கயோ பாத்துக்கோ இப்போ ஒன்னு ஒ ஒண்ணும் இல்லனா அ ஒன்னும் இல்லனா ரெஸ் ரெஸ்டாரண்ட்ல கிச்சன் ஹெல்பரா இருக்கலாம்
அட பாவி நா படி ச்சு நா படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி வேல வாங்கி தரனும்டா
படிப்புக் சிஸ்டர் படிப்புக்கு எல்லாம் இங்க ப்ரொபஷனத்துல்லாம் வரணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லன்னா வேர்ஹவுஸ்ல ஏதாச்சும் இப்ப நா பண்ற மாதிரி அங்க அ லேடிஸ் ம மட்டும் இருக்க வேர் இருக்கு அங்க அ ஸ்பீக்கிங் பண்றது பேக்கிங் பண்றது அந்த மாரிதா ஆனா அதுக்கும் ஒரு லட்ச ரூபா சேல்ரி இருக்குமே அதுக்கு மேல என் என்ன விட அவுங்களுக்கு தா ஜாஸ்த்தி கிடைக்கு ஹலோ
ம் சொல்லு
ம்
நல்லாச் சொல்னா
ம் அப்றோம் நா ஒரு விஷயம் சொல்ல வந்தே அத சொல்ல விட மாட்
சொல்லு சொல்லு இல்ல இல்ல உன் ஃப்ரெண்ட்டு கால் பண்ணி பேசுறாங்க அது சொல்லு
ம் நா ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி அவனுக்கு அவன் போலீஸ்ல வேல பண்ட்டுருந்தா காலேஜ்ல நம்போ சேந்து படிச்சோம் அ அந்த டைம்ல கொஞ்சம் நல்ல வசதியா தா இருப்பா
நீங்க
சரி நா வர டைம்ல எனக்கு ஒனக்கு தெரியு நா நெறைய கடன் வாங்கிரு க்க நெறையா பேருக்கிட்ட ஆ காசு வாங்கி தா இங்க கெளம்பி வந்ததே அந்த டைம்ல ரொம்ப சிக்கலா இருந்துச்சு அந்த டைம்ல இவங்கிட்ட நா ஒரு ஒன் லாக் கேட்டே என் கிட்ட ஒரு ஆ எப்போ வேணுன் கேட்டா நா வந்து சொன்ன ஒரு மூணு நாலு மாஸ் சத்துக்குள்ள கெடைக்கனுன் சொன்ன அவன் மூணு மாசோ வரைக்கு என் கிட்ட ஓகே ஓகேனு சொல்ட்டு கடைசி மொமண்ட்ல என் பொண்டாட்டி ஒத்துக்கல என்னால தர முடியாது நீ வேற எதாச்சு பாத்துக்கோ அந்த மாரி சொல்லி சொல்லிவுட்டா அவ சொன்னதுமே சரி ஓகேடா ஒண்ணும் பிரச்சன இல்ல அப்டி விட்ட ஆனா அதுக்கப்றோ இப்பதா நாலு ரெண்டு வர்ஷத் அப்றமா கூப்ட்ருக்கா
என்னவா என்ன சொல்ட்டா
இல்ல ஒண்ணு இல்ல எப்டி இருக்கு வேல எப்டி இருக்கு சேல்ரி எப்டி இருக்குதுன்லா கேட்டா அ ஒரு சேல்ரி எவ்ளோ கெடைக்குது அந்த மாரி சொன்னா அவ போலீஸ்ல இப்போ அ இந்த கான்ஸ்கபுள் கான்ஸ்ஸபுள் இல்ல நார்மல் போலீஸ் இருக்குல்ல இந்த கார்டு நிக்குறது இல்லேனா பந்தோஸ்த் த்துக்கு எல்லா போய் நிப்பாங்கல்ல இந்த போராட்டோலானா நடக்கிற டைம்ல முன்னாடி போய் நிப்பாங்கல்ல ஒ லைட்டுக்கா தா இருக்கோ ம் பேசிக்கா இருக்கேன் சொன்ன பே பேசிக் மோடு ஆ பி யே சி பீ எ சி பி எ சி அந்த மாரிதா இருக்கா
அது கவர்மெண்ட் வேலல சம்ளோ கொறவா இருந்தாலு கவர்மெண்ட் வேலல
ஆ கவர்மெண்ட் வேல தா ஆனா அவனுக் கெடைக்குற சேல்ரி எனக்கு வேணா ஒரு மாசோ கெடைக்கிறதுக்கு எனக்கு அ நாலு மாசோ கெடைக்கிறது எனக்கு ஒரு மாசோ கெடைக்கு
போன் பண்ணா
கண்ட கண்ட நாய்ங்கல்லாம் போய் திட்டுவாங்க எல்லாத்துகிட்ட இருந்து கேவலமா கழுவி கழுவி ஊத்துவாங்க அங்க
அங்க மட்டு என்ன வாழ்தா
இங்க என்ன எவனுங்க எது சொல்றது இல்ல ரொம்ப ஃப்ரென்லியா இருப்பாங்க ரொம்ப ஃப்ரெண்டுனா ரொம்ப ஃப்ரெண்ட்லி சரக்கடிக்கிறதே அவங்க கூட தா போய் அடிச்சிட்டு இருந்தே
ஏத பண்க்க சரக்கடிக்க
ஏ இல்லடி அந்த அளவுக்கு குவா அ உ அ ஃபிரெண்ட்லியா இருப்பாங்கன் சொன்ன
எப்போ நீ அவே கூட சுத்துன வந்துரு ஒனுக்கு ஜாதக லாஸ்
வாய்ஸ்ஸு ப்ரேக்காகுது
ஜாதகத்துல ஒனக்கு சொல்லி இருக்கு ஒனக்கு ஞாபகோ இருக்கா இல்லையா
என்ன
பிகாஸ் உன்ன
ஜாதகத்துல நா பெரிய கொடீஸ்வரன் ஆய்ருவேன் இருக்கா இருக்கு இருக்கு எங்கனா கோடீஸ்வரனா ஆய்ருக்கே
ஏ இப்ப நீ கோடீஸ்வரன் தானடா எ நீ பாரு இருந்து சம்பாதிக் கிற யாருக்குதுங்களா சொல்லு உனக்கு தான உனக்கு பொண்ணுக்கு தான
சேர் சேர் சேர் எனக்கு ரெண்டு மேரேஜ்ஜின்னு கூட சொல்லிருக்கு
ஆமா உண்மதானே என்ன கல்யாணம் கிட்ட இப்ப ரெண்டாவது உன் பொண்டாட்டி கல்யா என்ன கழ்ட்டிவுட்ட நீ அவ்ள கல்யாணம் திரும்பவு என்ட்ட வந்து நிக்கிற தான
அப்ப என்ன மூணா
ஏ இங்க வந்து சிலதெல்லா பேச விடாத என்ன பேச வெக்காத
ம்ம் நானா தா இந்த டாபிக்க கொண்டு வந்த நீதா டாபிக்க கொண்டு வர்ற நா என்ன சொன்ன நீ என்ன சொல்ற அ
சொல்லு
உம்
சரி அதா அவ இப்ப என்ன சொல்றா என்ன பேசுனா கடைசியா என்னதா
இல்ல எனக்கு ஜா இல்ல நா யோசிக்கிறே எனக்கு ஒரு இக்கட்டான கா சூழ்நெலையில எங்கிட்ட ஓக்கே சொல்லி எனக்கு அந்த ஹோப் குடுத்துட்டு கடைசி மொமெண்ட்ல முடியாதுன்னு பொண்டாட்டி சொன்னா அதனால முடியாதுன் சொன்ன
ம் சோ இப்டி ஹோப் குடுத்து ஏமாத்துறவங்கள என்ன பண்லா சொல்லு அதாவது அப்பா சொன்னாங்க ஆட்டு குட்டி சொன்னாங்க அப்டின் சொல்ட்டு ஹோப் குடுத்த ஏமாத்துறவங்கள என்ன செய்யலா சொல்லு
ஒண்ணு ச பா ஒண்ணும் பண்ண முடியாது னா இப்ப அவ எதும் பண்லையே அவ்ங்கிட்ட இப்ப நல்லதா பேசிட்டு இருந்தே
நீ ஒன்னுமே பண்ணல நீ நல்லா பேசுனங்குறதுக்காக எல்லாருமே இந்த மாரி போட்டு குடுத்து ஏமாத்துறவங்கள ஒன்னுமே பண்ண மாட் ஆ நா சொல்லு நீ சொல்லு ஒன்ன ஒருத்தவ்ங்க என்ன சொல்றது இந்த மாரி நம்ப வெச்சு ஏமாத்திட்டாங்க ஆனா இப்போ ஒரு ஃப்ரெண்டே ஏமாத்திட் டாங்க நீ ஒன்னுமே பண்ல ஓகே ஆனா நா ஏ நா ஏ விதத்துல இருந்து யோசிக்கும் போது நா என்ன பண்ணுவேனா அவ்ங்கள வந்து பழி வாங்கணுன் நெனைப்பே பயங்கரமா பழி வாங்கனுன் நெனைப்பே சேரியா அப்ப நம்மள எப்டி ஏமாத்துனாங்ளோ அதே மாரி நம்ம அவ்ங்களையு ஏமாத்தணு அப்டின் சொல்லி நெனைப் அப்டி நெனைக்கிறதுல தப்பா தப்பில்லையா சொல்லு
அ தப்பெல்லா ஒன்னு கெடையாது அதுக்காக அவ்ங்ள போய் பழி வாங்கிட்டே ஆகணுனு துடிச்சுக்கிருக்கியா
பழி வாங்கலானு ஒரு ஆச இருக்குல்ல நம்மக்கு ஆனாலு பழி வாங்கலானு நம்மள சுத்திவ இப்ப எப்டி இருந்தாலு ஒரு ஹோப் குடுத்து ஏமாத்துறதுங்கிறது எவ்ளோ பெரிய தப்பான விஷ்ய
சேரி அப்ப நீயு திரும்ப அந்த மாரி அந்த ஆளுக்கு அந்த மாரி ஹோப் குடுத்து ஏமாத்தலானு இருக்கியா
எனக்கு அத்த பண்ண முடிய ஆனா எனக்கு அத பண்ணனுன்தா ஆசையே ஆனா என்னால அத பண்ண முடிய பேசிக்கலி நா ரொம்ப நல்ல புள்ள
இப்போ ட்ரை பண்ட்ருக்கியா
ஆ எஸ் டெஃபனெட்லி இத நா ஓப்பனாவே சொல்லிருப்பே நெறைய வாட்டி சொல்லிருவே நா வந்ட்டு இது பாரு நா என்ன எனக்கு தெரியாது நா உன்ன கேவலமா திட்டுவே நா என்ன வேணா சொல்லுவே இதெல்லா சகிச்சிட்ருக்க முடியுனா இதயே நா சொல்லி சொல்லி காட்டுவே இதெல்லா சகிச்சிட் பண்றே இது அந்த மாதிரி நம்ம வந்ட்டு ஓவராவே ஓப்பனா அப்ப எல்லாமே சொல்லிடுவே செரியா நா அததா ட்ரை பண்ணுவே நா வந்ட்டு நியாவுக இருக்க டைல்ல சொல்லுவே ஒன்ன விட்டு போறதுக்குதா தூரமா போயிருவே பாரு தூரமா போய்ருவே பாரே அப்டின் சொல் இப்ப கூட இருக்குற மாரி எந்திர துரமா போய்ருவே பாரே அப்டின் சொல்லி சொல்லுவே இப்ப நம்ம அப்டி சொல்லி சொல்லி இருக்கும்போதெல்லா தெரியல என்ன விட்டு எங்க போப்போறா அப்டிங்கிற மாரி இருந்தாங்க சேரி நம்ம வந்து நென்ச்சு நம்மதா சொல்லிட்டே இருக்கோ சேரி நம்ம பழி வாங்குறதே வுட்டுருவோ மொத்தத்துல விட்டுருவோ அந்த நமக்குதே செட்டே ஆகாது அப்டின் சொல் நம்மனா என்ன பண்ணோ ஒரேடியா மொத்தமா விட்டோ விட்டுட்டு என்ன பண்ணோனா சேரி வெளிய வந்துருவோன் சொல்ட்டு அப்டியே வெளிய வந்தா
கை அந்த
அப்டியே வெளிய வந்தா அவங்க என்ன பண்றாங்க அப்டின் இப்ப அந்தர் பல்ட்டி அடிச்சு என்னென்னென்னென்ன ஐயோ ஓடிப்போயிறாத ஐயோ ஓடிபோயிறாத திறாத அ திடீர்னு அம்மாடி அத்தா வந்து கேட்ருப்பா பேச போக்து தெளிவா குடுத்தல்ல நீ தா சொன்னல்ல அத சொன்னல்ல அப்டின் சொல்ட்டு நம்மள அவங்கள்ட்ட பேசி ஆனா இப்ப அவ்ங்க சொல்றாங்க நீ அப்டி சொன்னல்லே சொல்லாத அப்டி அப்ப இதேதானே அவுங்களு பண்ணாங்க இத நா பண்ணம் போது மட்டு ஏ அவ்களுக்கு வலிக்குது உள்ள அவுங்களு இதுதானே பண்ணா ணாங்க எனக்கு அவிய ஆனா நா ஆனா பிளான் பண்ணியெல்லா ஒன்னு பண்ணல அது சாதாரணமா எதிர்ச்சியா நடத்த ஒரு விஷ்யோ ஆனா இதுதா இப்ப அவுங்க ஆனா பிளான் பண்ணிதான பண்ணாங்க அவ்ங்களுக்கு என்னது எதர்ச்சியான விஷயமா சொல்லு
ஏ இல்ல நா இப்ப கேக்குறே இப்போ இப்போ இப்போ நமக்கு ஒருத்தங்கக் கிட்ட பிடிக்கல பேச அ ஏனா எப்போ நமக்கு தா அவ்ங்க மேல ரொம்ப கோவோ இருக்கு செரியா
கோவோ இருக்கு கோவோ இல்லாமலா இல்ல ஸ் நிஜமாவே இப்ப வரைக்கு கோவோ இருக்கும்ல கோவோ இல்லாமல எப்டி இருக்கு அந்த மாரி ஒரு விஷயோ பண்ணவுங்களுக்கு மேல பூப்புகுடுத்து கெடுத்தவுங்க மேல உண்டு
செரி கோவோ இருக்கு அந்த ஒன் சொல் ரொம்ப வைராக்கியமதா இருக்கு திரும்பவு நம்ம ஆ அந்த ஒரு இதில் மட்டு தா இருப்போ நம்ம ஆ நார் மலா ஆகவே முடியாது அப்டி ஒரு மூட்ல இருக்கியானு கேட்டே
மேபி என்னன்னா அப்டிதா இருக்கனா கேட்டா இல்ல அப்டி இல்ல ஏனா அப்டி இருக் குவு முடில இழுத்திருக்கு திடீர்னு அந்தக்காரந் மூடு வரு திடீர்னு இந்த மூடு வரோங்கிற மயா அவ்வை சண்முகி மாதிரி என்ன சொல்றது என்ன சொல்ல அந்நியன் ரெமோ பாத்திருக்கியா
என்ன
அந்நியன் ரெமோ அம்பி அந்த மாதிரி திடீர் திடீர்னு அந்த கோவோ வரு எதா ஒரு விஷயயோ நமக்கு எதாது நமக்கு எதாது தீங்கு நடக்கு இந்த மாரி ஒரு விஷ்யோ ஏது ஹோப் குடுத்து விட்ருப்போனால நமக்கு ஏதாது ஒரு இம்பேக்ட் ஆகு அப்டின் பாத்தங்போது கோவோ அப்டியே திரும்பிரு நம்ம எதாது பேடா இருந்தோனா அந்த கோவோ அப்டியே சாஃப்டாயிரு புரிதா என்னன்னா என்ன சொல்றது நம்ம பயங்கரமா திட்டு வாங்கிருப் போ அடி வாங்கிரு ப்போ அப்ப கோவோ அப்டியே திரும்பிரு ம்
நம்ம லைஸ் இல்ல வேணுமா வேணாமா அந்த மாரி டோட்டல்லா வரலாத் தவிர அத
இதுகுதா இப்ப என்ன என்னது அததா சொல்லிட்டு ருக்கே இப்ப எ நெலம் பயங்கரமா லைஃப்ல அடி வாங்கறோனு வச்சிக்க ஒரு எட த்துல இந்த நாயாலதா இந்த அடி வாங்குறோ இந்த நாய் நம்ம கூட இருந்திருந்துதா எந்த நாயு நம்ம மேல கைவக்குமா அப்டின்னு நமக்கு ஒரு எண்ணோ வரு தெரியுமா
ம்
ம் அப்ப யாரு மேல கோவோ வரு அந்த நாய் மேலதான கோவோ வரு
செரி
அ அப்போ வர கோவோ என்ன பண்ணு அப்டியே கோவத்த மனசுகுள்ளயே வெச்சுட்டு ஃபோன்ன எடுத்து பயங்கறமா கேவல கேவலமா திட்றது